ம் சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேம்ப்பா எப்டி போச்சு இன்னக்கி நாளு
ம் நல்லாருந்ச்சுக்கா உங்களுக்கு
ம் நல்லா இருந்ச்சு எல்லா நல்லா போச்சுப்பா நேத்த விட இன்னைக் கி நல்லாவே போச்சி
ம் சரிங்கக்கா இது மருந்து கொழம்பு வச்சங்க்கா அது தா எப்டிருக்குன்னு சாப்ட்டு பாக்குறீங்ளா
அ சொல்லுப்பா நானு அத மருந்துக் கொழம்பு எனக்கு தெரியாது கொழந்த பொறந்தவுங்களுக்கு குடுப்பாங்கல்ல
ஆமா அவங்ளுக்கு குடுப்பாங்க சளி புடிச்சிருந் தா அது சாப்ட்டா சீக்கிரோ சரியாயிடுங்க்கா
ஆமாப்பா சரி சொல்ல அது எனக்கு தெரியாது
ம் இதுக்கு வந்து காஞ்ச மிளகா
ஆ
கருமிளகு சொல்லுவாங்க இல்லையா அந்த மிளகு ஜீரகம் வெந்தயோ கள்ளப்பருப்பு உளுத்த பருப்பு அப்புறோ சோம்பு கொஞ்சோ
ஆ
எல்லாத்தையு வந்து கொஞ்சோ ட்ரை ரோஸ் பண்ணி அத வறுத்துக்கணு கடாயில போட்டு வறுத்துக்கணு எண்ணெ இல்லாம அப்டியே வறுத்துக்கணு
ஆ சரிப்பா அப்புறோ
த்து அத இடிக்கிறோ இல்லையா நம்ம அம்மி இல்லன்னா இடிக்கிறது இந்த மாரி இருக்கு இல்லையா அதுல வச்சியா அரைச்சிக்கணு ஆமாக்கா
ம் சரிப்பா
ச்சி நல்லா மையா அரைச்சிட்டு அத எடுத்து வச்சுக்கணு ஒரு பக்கம் கடாயில எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு சோம்பு கள்ள பருப்பு கொஞ்சோ உளுத்த பருப்பு கொஞ்சோ போட்டுட்டு கறிவேப்புள்ள கொத்தமல்லி வெங்காயோ தக்காளி வெங்காயோ கொஞ்சோ அதிகமா போட்டுக்கலா வெங்காயோ தக்காளி சும்மா வாசனைக்காக ஒரு அது மிளகா அப்டியே முழுசா போட்டுக்கணு கில்லக்க கூடாது ஏன்னா நம்ம இன்னு வருத்துதரிச்சிட்டோ இல்லையா அதனால ஒரு மெளகாய் முழுசா போட்டுக்கலா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு காய் வேணா உருளைக்கிழங்கு கத்திரிக்கா அந்த மாதிரி போட்டுக்கலா இல்லைன்னா அது இல்லாமலு செஞ்சுக்கலா நம்மளுடய விருப்போ அது
ம் சரிப்பா அப்புறோ
போட்டுட்டு இத வ நம்ம வறுத்து வறுத்து அரைச்சொ இல்லையா
ஆமா
ம் அதுல சுக்கு மிளகு எல்லா போட்டோம்ல சுக்கு இது எல்லா ஆ அதுதா மொத்திய அரச்சு எடுத்து வச்சுக்கணும் அத இது கூட போட்டு கொஞ்ச புளி கரச்சல் ஊத்தணும் நம்மளுக்கு எவ்ளோ கார தேவையோ அந்த அளவுக்கு புள்ளி ஊத்தன்னு ஒரு சிலர் கார கம்மியா சாப்டுவாங்க இல்லயா கொஞ்ச கம்மியா ஊத்திக்கலா அதிகமா வேனுனா நம்ப புளி கம்மியா ஊத்திக்கலா அதுக்கேத்த மாதிரி
ம் சரிப்பா அப்பற
ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருணும்் நல்லா கொஞ்ச கட்டியா வர மாதிரி ரொம்ப தண்ணியாவு இல்லாம ரொம்ப கட்டியாவு இல்லாம திட்டமான இதுவுக்கு வரா மாதிரி செஞ்சிட்டு இறக்கும் போது கொஞ்ச சுக்கு பொடி இருக்கு இல்லயா சுக்குன்னு சொல்லிட்டு விப்பாங்க இல்லயா கடையில
ஆமா அத நாம்பளே மிக்சியில போட்டு அரச்சுக்கணுமா அத
ஆ ஆமா அத நல்லா இடிச்சிட்டு கொஞ்ச நம்ம மழ மழன்னு இருக்கா மாதிரி இது பண்ணி அது கூட போட்டுகனு இறக்கும் போது கொஞ்ச போட்டுட்டு பெருங்காய இருக்குல்ல தூள்
ஆமா
அதியு கொஞ்ச போட்டு இறக்கிட்டோன்னா கொஞ்ச வாசனையா இருக்கும் க்கு அப்பற இது ரொம்பவே கேடக்கும் சளிக்கு ரொம்ப நல்லா கேக்கும் ஜொர இரும்பல் எது இருந்தாலுமே நல்லா எடுக்கும் இது டக்குன்னு சரியாயிடு ஒரே நாள்ல
ஆ நானு நாளைக்கி
எப்பமே ரொம்ப நல்லதா இருக்குக்கா
ம் ஆ சரிப்பா நாளைகி நா அத செஞ்சி பாக்குற செஞ்சி பாத்துட்டு எப்டி இருந்ததுன்னு சொல்ற உங்களுக்கு
ம் சரிங்க அக்கா இந்த மாதிரி கீரையில ஏதாச்சும் சொல்லுங்களா அக்கா
ஆ தூதுவல கீர இருக்குல்லபா அதுல செய்லா தூதுவல ஆம் சீக்ரமே சளி அருகும் தூதுவல கூட
எப்டி செய்விங்க கா தூதுவலயில
அ தூதுவளயில வ வானல்ல எண்ண ஊத்திட்டு கடுகு வேணுனா போட்டுகலாம்பா வேணா அப்டினா விட் விட்டு உளுத்தபருப்பு கள்ள பருப்பு
ம்
இது எல்லா போட்டு வருதுட்டு பச்ச முளகா ரெண்டு காஞ்ச முளகா ரெண்டு நம்ம காரத்துக் ஏத்த மாரி போட்டு வதகிட்டு
ம்
அப்பற புளி கொஞ்ச போட்டுகணும் புளி பெருகாய தூள் அ பெருகாய தூள் அப்ற உப்பு அதெல்லா போட்டு நல்லா வதக்கன்னு அது கொஞ்ச வதங்கி ஆ அந்த இன்ன சொல்வாங்க அ செவந்து வரும் போது தூதுவல எடுத்து அந்த தனி தனியா தூதுவால அந்த முள் முள்ளா இருக்
ஆமா
அ அதெல்லா அப்டியே கையெ கையில குத்து அத பாத்து அத அப்டியே இதுல போட்டு அலசி தண்ணில போட்டு அலசி எடுத்து வா னொல்ல போட்டு அந்த என்னையோட போட்டு நல்லா வதக்கணு வதக்குன வதக்கும் போது அந்த இது மாறு கலர் மாறு கலர் மாறி அது சு சுருங்கி வந்துருச்சுன்னா எடுத்து இன்ன பண்லானா அத ஆற வச்சிட்ணு
ஆ
ந நமக்கு தேவென்னா கொத் கொத்தமல்லியு போட்டுக்கலா அதுல கொத்தமல்லி கருவேப்பிலெயு போட்டுகலா
ஆ
அத வதக்கி நல்லா ஆற வெச்சிட்டு மிக்சில போட்டு அரச்சு நல்லா மையா அரச்சுக்கனு சட்னி மாதுரி அரசிட்டு அத சாததுக்கு வெச்சி சாப் பட்லா கலிக்கு வச்சி சாப்பட்லா சீக்கரமா சளி அறுக்கு அது
ஆமாகா இதுவு நா சொல்லி இருகங்ளா எங்க அம்மா செஞ்சி குடுத்தாங்க அப்பலா இப்ப எங்ககா இந்த காலத் துல யாருமே செய்யறது இல்ல அவுங்களாலயு முடிய யலையா அதுனால அவுங்க செய்யுறதே இல்ல இப்ப நமக்கு செய்ணுனா வரமாட்டேங்கிது அந்த காலத்ல இருந்த உணவுல்லா இப்ப எதுவுமே கெடைக்க மாட்டெங்கிது கரும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கயாச்சு ஒருதடவ தா பாக்க முடியுது அத களி எப்டி செய்வீங்ககா
கலி அப்ப ஒரு ஒருத்தரு ஆ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதுரி செய்வாங்க நா எப்டி செய்வேனா ஃபஸ்ட்டு சாதத்துக்கு ஒல வெக்வோ பத்தியா
ஆமா
அது மாரி ஒல வெச்சுருவே சாததுக்கு கொஞ்சொ தண்ணி ஊத்தி சாததுக்ல்லா நெறையா தண்ணி ஊத்தி வெப்போ களி வந்து கொஞ்சமா வெச்சா போது ஒரு ஒரு ஒன்ற சொம்பு தண்ணி வெச்சா போது தண்ணி கொதுச்சோனே நொய் போடுவாங்க நொய்னா தெரிமா அரிசி
ஆ தெரியுங்கா ஆமா நம்ம வீட் ட்லயே அரிசிய வந்து எப்டி சொல்லுவாங்க
ச்சுக்குவோ
நம்ப வீட்ல அரக்கிறாங்கல்ல அத எடு பண்ணம் போது வருங்கா
ஆ அந்த நொய்யவே வெச்சு ஊற வெச்சிட்ணு ஃபஸ்ட்டு நொய்ய கூட ஆமா தண்ணி கொதிக்கு போது நோய் போட்டு அந்த அரிசி வெந்த ஒடனே மாவு கேழ்வெரகு மாவு இருக்கு இல்லையா
ஆமா
அத போட்ணு அந்த நொய் நல்லா இன்னொ நல்லா நொய் வெந்த அப்பறொ கேழ்வெரகு மாவு போட்டு ஒரு ப பத்து நிம்ஷோ போல அதுலயே கொதிக்க வெக்கெணு அந்த தண்ணிலே ம் நொய் போட்டு வேக வக்கிறோ பத்தியா அதுலயே ஒரு பத்து நிம்ஷோ கொதிக்க வெச்சுட்டு அது ஒரு மாவு வெந்த ஒட்னே களி கெலரவே அந்த கோல் மாரி வெச்சிருப்பாங்க
ஆமா மரத்தால் ஆன மாரி வச்சிருப்பாங்க துடுப்பு சொல்லுவாங்க
ஆமா துடுப்பு நாங்க கலிக்கோள் சொல்லுவோ அத வெச்சு வந்து அது வெந்த ஒட்னே அத அது போட்டு நல்லா கலக்கணு கல் ந களி நல்லா கிண்டி ட்டு அந்த கட்டி கட்டியா வரு கட் அ அந்த மாவுங்க வெந்த ஒட்னே அந்த கட் ட்டி இல்லாம நல்லா களறிட்டு அதுக்கப்றோ அது மரத்தட்டுன் சொல்வாங்க கலிக் கலா களி வந்து உருட்றத்துக்குன்னே மர தட் மரத்துல ஆன தட்டு ஒன்னு இருக்கு மரத்தட்டு அதுல தண்ணி தெளிச்சு கலி அதுல ஒட்டாது அந்த மாவு ஒட்டாது இருக்கிறத்துக்கு தண்ணி தெளிச்சு கழுவிட் அந்த மரத்தாளான தட்ல களிய போட்டு உ உருண்ட மாரி உருட்டி உருட்டி வெச்சுட்டு வேணுன்னும்போது எட்த்து சாப்பிட்லா இதுக்கு இந்த தூதுவள சட்னி நல்லா இருக்கும்ப்பா
ம் நல்லா இருக்குக்கா நீங்க சொல்லும் போதே சாப்பிட்ணுன் போல தோணுதுக்கா நா நாளைக்கே செய்றே செஞ்சிட்டு சொல்றேங்க்கா
நானு நாளைக்கு நாளைக்கு ஸ்கூல் போறத்துக்கு நீ சொன்ன அந்த மருந்து கொழம்புதா செய்யலான்னு இருக்கிறே நானு
ம் சரிங்கக்கா செய்யுங்க நல்லா இருக்கு
ம் வீட்ல எல்லாருக்கு சளி ஜோரன்னு இருக்குது இப்ப தண்ணி மாத்தி மாத்தி வர்றதுக்கு
ம் ம் ம்
நாளைக்கு அத செய்யறம்பா நா உனக்கு சோ செஞ்சுட்டு சொல்றே ஏனா நானு செஞ்சதே இல்ல நல்லா இருக்கு அந்த இதுவு
அ அந்த மாதிரி கொழந்தைங்களுக் இந்த இப்ப இந்த மாதிரி செஞ்சா கூட சாப்ட மாட்டிங்கிறாங்கல்ல கேழ் வெரகுல அதால கேழ் வெரகுல வேற எதாச்சு செய்வீங்களாக்கா பேன் கேக் இல்ல குழி பணியார அந்த மாதிரி செய்வீங்ளா நீங்க
குழிப்பனியாரோ செய்வேம்ப்பா நானு
எப்டி செய்வீங்கக்பா கேழ் வெரகுவல
அ கேழ்வெரகுல குழிப்பணியாரன்னா நம்ம அரைக்கும் போதே கேழ்வெரகு போட்டு அரைச்சிருவோ நானு மாவு கலக்க மாட்டே கேழ்வெரகவே ஊற வெச்சுட்டு அரிசி ஒரு க்ளாஸ் ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறே அப்டினா ஒரு டம்ளர் கேழ்வரகு இல்லனா அர டம்ளர் கேழ்வரகு எடுத்து ரெண்டத்தையு ஊற வெச்சிருவ ஃபஸ்ட்டு
ம்
ஊற வெச்சுட்டு உழுந்தம் பருப்பு ஒரு அர ட க்ளாஸு டம்ளர் எடுத்து ஊற வெச்சுட்டு நல்லா அது ஒரு மூணு நாலு மணி நேர ஊறி வந்த அப்றோ மிக்சில இல்லனா கிரைண்டர்ல போட் இப்ப அத அரைச்சிருவே மாவு அது அவ அரைச்சு எடுத்து வெச்சோனே மாவு புளிக்கு இல்லையா ஒரு நைட்டு விட்டுட்டு ம் மறுநாளே அது புளிச்சிரு நல்லா புளிச்ச ஒடனே அது வந்து வெறு குழி பனியாரமா சாப்ட்டா நல்லா இருக்காது அந்த வெறு மாவு மட்டு அதனால நம்ம தாளிப்பு கொஞ்ச‌ குடுத் த்துட்டு அத செஞ்சா நல்லாருக்கு எப்டினா எண்ணெ ஊத்தி கடுகு கல்ல பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காய சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு வெங்காய பச்ச மொளகா கொத்தமல்லி கரியாப்பில்ல எல்லாத்தையு போட்டு எண்ணெய்ல கொஞ்ச நல்லா வறுத்துட்டு வதக்குவோ கொஞ்ச ஒன்ட கண்ணாடி பதத்துக்கு வெங்காய வந்தா போது அந்த உளக்கு வறுத்துட்டு நம்ப கலக்கி வெச்சிருக்கோ பாத்தியா மாவு உப்பு சோடா மாவு போட்டு
ஆமா
அந்த மாவுல அத ஊத்தி நம்ப செஞ்ச ம மசாலாவ போட்டு கலக்கிட்டு அதுக்கப்றோ குழிப்பனியார சட்டி வெச்சு சூடு பண்ணி அதுல அ கொஞ்ச எண்ணெ போட்டு குழிப்பன்னியாரம் ஊத்தி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சி எடுத்து சாப் ட்டா நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு
ஆ சரிக்கா நா எப்டி செய்வேன்னா மாவு இருக்கு இல்லையா கேழ்வரகு மாகு
ஆமா
ஆ அது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேத்துட்டு
ம்
கொஞ்சம் புளிக்க வச்சிடுவே நைட்
ஆ
டு வச்சிட்டனா
ம்
நம்ம இட்லி அந்த மாவுலயே இந்த கேழ்வரகு மாவு போட்டு கொஞ்சம் புளிக்க வச்சிருவன் நைட்டே அது புளிச்சிரும் காலையில எடுத் திது அது கூட வந்து கொஞ்சம் வெள்ள போட்டுக்குவன் சின்ன பசங்கலாம் இனிப்பு சாப்டுவாங்க இல்லையா இனிப்பா இருந்தாதா சாப்டுவாங்க அதனால வெள்ளம் இல்லன்னா நாட்டு சக்கர எது இருக் கோ அத போட்டுக்குவன் ஒரு ஏலக்கா வந்து கூட தட்டி போட்டுக்குவன் அது கூட
ஆ
அந்த மாவு அந்த மாவ ஊத்திட்டு குழிப்பனியார சட்டில அது கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டு மேல நம்பளுக்கு வேணா முந்திரியும் பாதமும் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலா அப்டி இல்லன்னா தேங்கா கூட போட்டுக்கலா நல்லா இருக்கும் கா தித்திப்பாவும் இருக்கும் அது இந்த தேங்காவும் மேல போறது அதோடைய ஃபிளேவர் நல்லா இருக்கும் சாப்பறதுக்கு சொவையா இருக் அது ரெண்டும் மிங்கலாயி வருமோது
சொல்லம் போதே நல்லா இருக்குப்பா இந்த ரெசிபி நாளைக்கு நான் இதையும் செஞ்சி பாக்கறன் ஏனா நா காரமா செஞ்சி பழகிட்டன் இது நல்லா இருக்கு
ஏனா ஒரு சில கொழந்தைங்க சாப்ட மாட்டாங்க இல்லயா தித்திப்பா கேப்பாங்க இல்ல அதனால கொஞ்சமா வெள்ளம் இல்லனா நாட்டு சக்கர சேத் இல்லனா பண வெள்ளம் கூட சேத்துக்கலாக்கா இதுல இன்னும் பண வெள்ளம் சேத் தா அது இன்னும் நல்லது ஒடம்புக்கு
சொல்லம் போதே எனக்கே வாய் ஊருதுப்பா நாளைக்கி நா செய்யறன்
ஆ சரிங்கக்கா ஆ எனக்கு இன்னொரு அழைப்பு வருது நா பண்றக்கா ஆ செரிங்கக்கா ம்